ஹலோ ஹலோ
ஆ கேக்கு தோழி
ம் கேக்குது கேக்குது சொல்லு
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்போ ம் நல்லா இருக்க நீங்க என்ன பண்ணிட்ருக்க கொழந்த
கொழந்ததா ரொம்ப அலு பாப்பாவ தூக்கிட்டு போய்ட்டா ஒங்க கொழந்த அழுவுரா போல அழுவரா போல
ஆமா ஆமா கொஞ்சோ
து ரொம்ப கஷ்டமா இச்சுன்னீங்களா ஒரு நாளுமே கஷ்டந்தா ஆனா இப்ப எங்க அம்மா வீட்ல இருக்கன்றதுனால அவங்க பாத்துக்குறாங்க
ஆமா யாரு இல்லன்னா கொஞ்சோ கஷ்டோந் தா நாம்ளே பாத்துக்கிட்டு வேல செஞ்சுக்கிட்டு
ஆ பொருளு
இதே அதே இதே வேலையா இருக்கு
அதா அதா எடுத்து வச்சிருக்க பாத்துக்கோ நல்லா
ம் சாப்டிங்களா நீங்க இன்னு இல்லைங்களா
நா சாப் ட சிஸ் நா பதினோரு மணிக்குதா சாப்ட்ட காலை டிஃபன் செஞ்சாங்க எனக்கு பூரி எனக்கு புடிக்கல ஆ அல ப பதினோரு மணிக்கெல்லா சாப்ட்ட கால்ல சும்மா ஒரு இட்லி மட்டு சாப்ட்டு பதினோரு மணிக்கே இதுதா சாப்ட்ட இப்ப மதியனா எப்போ சாப்பட்ணு மதியத்துல ஒரு மூணு மணிக்கா என்னா ஸ்நாக்ஸ் தா செய்யணு
ம்ஹூ ஓகே ஓகே இப்போ நீங்க அம்மா வீட்ல இருக்கீங்க
ஆமா சிஸ் அதுதா இவ்ளோ நா ரெடி பண்ணிட்டு வந்த
ம் ஹு அங்க இருந்தா ஓகே அவங்களே சமைச்சுப்பாங்க
எங்கது
அம்மா வீட்ல இருந்தா அவங்களே சமையல்லா செஞ்சுருவாங்க எதுவு செய வேல இருக்கிற மாரி இருக்காது
ஆமா ஒரு ஃப்ரீடமா இருக்கு ஜாலியா இருக்கு ஏ நமக்கு வந்து யாரு ஆர்டர் போட்ணுன் அவசிய கெடையாது எல்லா நம்ம இஷ்ட நம்ம என்னவேனா வேனா பண்ணிக்கலா ம் அங்கனா ஃபோன் கூட பேச முடியாது
ம்
வேலைக்கு போனதா அவருக்கு கால் முன்னாடிலா வந்துட்டு அவங்களா இருக்கிறப்போ ஃபோனே ஃபோனே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு எங்கிட்டல்லா ஃபோன் பேசினாங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க
அ கஷ்டதா
ஆனா இப்ப நாங்க தனியா வந்துட்ன்னா அவர் வேலைக்கு போறப்ப நா என் வேலைய பாக்கலா என் வேலைய முடுச்ட்டு செய்யறனோ செய்யலையோ எதோ என் கொழந்தைய நா பா்த்துகுனு நா இருந்துக்லா ம் ஹூ
அவ்ளதா ஊர்ல மா மாங்காய்ல்லா இருக்குங்ளா மாங்கா மரோ
ம் மாங்கா மரம் எல்லா இருக்கு சிஸ் நா அம்மா வீடு வந்து வில்லேஜ் நா இங்க ஃபுல்லா விவசாய தா
வில்லேஜ்நாலே எல்லாமே கெடைக்குங்ளே
ஆமாமா கெடைக்கு கத்திரிக்கா வெண்டக்கா பச்ச மொளகா வா எதாதுங்க நீங்க பின்னாடி வந்ரு அதனால பிரச்சனல்ல அங்க மாமிவீடு அவங்க வந்து பாண்டி அது வந்து சிட்டி மேரி விட்டு விட்டு கால்ல அதோட சாய்ங்காலதா தெறப்பாங்க ப்பாங்க ஜெயில் மாரி அந்த வீடு ஆடி
கண்டிப்பா
கீழ அவங்க இருப்பாங்க கீழே சாப்றதுக்கு ஸ்குக்கிங்கலா கீழ நா மேல கீழய ஒரு நாளைக்கு பத்து பாஞ்தடவ கீழே இறங்கி
ஆமா ம் இங்கவே பாருங்க இங்கலா நாங்களு இந்த லைஃப்ல வில்லேஜ் லைஃப் கொஞ்சோ நல்லாருக்கு
ம் அதுதா வில்லேஜ் லைஃப்னா அங்க கொஞ்சோ எல்லாரு பக்கத்து அக்க பக்கத்துலலா பேசிட்டு ஜாலியா விளாடிட் து கொல்லிக்லா போய்ட்டு ரிலாக்ஸா இருக்கு அந்த செடியெல்லா பாக்குறப்ப பச்ச பசேல்
காலங்கிர் பண்ணு போதுல நம்மளுக்கு
பேசறதுக்கு ஆள் இருப்பாங்க அதுவு இல்லாம ஜாலியாவு இருக்கு ஒரு ஏ போலா போனா சித்தப்பா பெரிப்பா அப்டி இப்டின்னு இருப்பாங்க அங்கனா அப்டி கெடையாது முழிப்பு மொத்தமே அஞ் அஞ்சு பேர் தா அந்த அஞ்சு பேரு மூஞ்சிய பா பாத்துன்னு உக்காந்திருக்க வேண்டிய வேலதா
அவங்களு எங்க பேசவே மாட்டாங்ளே இங்க நாங்க இருக்குற எடத்துலல்லா அப்டிதா நா உண்டு ரூமுண்டு வீடு உண்டு அவ்ளோதா
பாப்பாக்கு பேர் னாலு எனக்கு டென்ஷன் ஆகுற மாரிதா பேசுவாங்க எதுன்னா கோவம் வர மாரி ஒரு நேரம் பாத் ஸ்மூத்தா பேசுவாங்க பாத்தா ஒரு நேரம் பாத்தா ஒரு மாரி பேசுவாங்க ஒரு நேரம் பாத்தா மூஞ்ஜ தூக்கி வெச்சுப்பா ஒரு நேரம் பாத்தா ஏனத்த போட்டு ஒடைப்பா எப்டி இருப்பாங்கன்னே நம்மளாலா புரிஞ்சுக்க முடியாது அதனாலே நா எப்பயாச்சு போனனா ஜாமான வெளகிட்டு அப்புறந்தா பேசுவே கால்லே பேச னாலு ஊன்னு சொல்ட்டு ஒரு மாரி விட்டது கால்லே நம்ம யார்னா மூட அவுட் பண்ணிட்டா டானா அன்னிக்கு ஃபுல்லா அப்படிதா இருக்கு அதனால எதுவு பேசிக்க மாட்டே அதுதா இதுக்கப்றோ ஏ அப்டி இருக்க போகுது இதுக்கப்றோ தா நா தனியா ஏ வேலைய பாத்துன்னு இருக்க போறல அதா சிஸ்
கூட்டிட்டு போயி்டுவாங்களா தனியா வந்து
தனியாதா வந்தே அதுதா அவரு இது பண்ணிட்டு இருக்க எப்டி தனியா வந்தியோ அதே மாரி தனியா கெளம்பி வந்துருன்றாரு அதெல்லா எங்க அப் னாலு பசி என்னாலா தாங்க முடில ஒரு ஒன் ஒரு வாரமா ஆகுது நா தனியா போறேன்னு சொன்னே அவரு ரெடி பண்ணி தரேன்னு சொல்ட்டு இன்னமு ரெடி பண்ணி தரல நானு வெயிட் பண்ணி பாத்துட்டே வன்டே
இப்போ சப்ரேட்டா போணுனா வீடு வாடக வீட்டுக்
இல்லங் இல்லல்ல அதே வீட்லதா மேல் வீட்ல இப்ப மேல் வீட்லதா நாங்க இருந்தோ ஆனா மேல இருந்து வந்து குக் பண்ற அடுப்பு அதெல்லா இல்ல மீதி எல்லா இருக்குது அடுப்பு சிலிண்டரு ரெடி பண்ணணு அது மட்டுந்தா அரிசிலா எங்க அம்மா வீட்ல இருந்தே எடுத்
அவ்ளோதா சப்ரேட் டா இருக்கிறீங்கன்னா நீங்க தனியா சமச்சு சாப்டுக்கணு அவங்க ஒருத்தரேனா இல்ல அவங்களுக்கு தம்பி அந்த மாரி யாராச்சு இருக்காங்ளா
ஆ தம்பி இருக்காங்க தங்கச்சிக்கு கல்யாண ஆயிட்டு
ம் ம் அவ்ளோதா செரி நீங்க மேல போயிட்டா என்னது ரிஸ் ஸ்டவ்வு ஒரு கேசு வாங்க பழகிட்டிங்கன்னா அதுக்கப்றோ ஒன்னொன்னா வாங்கிட்டே தா இருக்குவாங்க வாங்கற வரைக்கு ஒன்னொன்னு வாங்குற வரைக்கு கஷ்டோ கொஞ்சோ இது பழக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்றோ எல்லாமே வாங் வாங்கிதா ஆகணு
ஆமா இருந்தாலு நா ஏ வேலயறய முடிச்சுட்டு சின்ன சின்ன பண்ணிட்டு நா ஏ பண்ணிகினு நிம்மதியா இருப்பே இல்ல அவுங்க கூட இருந்து வெச்சியா அவுங்க சோ கால்ல எழுந்துக்கனு சமைக்கணு அவுங்க சொல்றததா சமைக்கணு
உண்மதா அது காலையில டிஃபன் கரெக்டா ஆயிடணு பாத்திரோ இருக்கக்கூடாது கழுவிடனு வீடு பெருக்கிட்னு கொழந்தைங்கள பாத் நெனைச்ச நேரத்தில டீ காஃபி
இருக்கணு அப்பதா கொழந்தைக்கு இந்த டைம்ல சாப்ட கூட
ம்
ஆ எப்டி சொல்றது இப்ப நல்லா டைமு இப்ப பண்ணி என்னால எதுமே பண்ண முடியாது ஆ எப்டி சொல்றது அப்டியே லைஃப் போயிடு
ஆ இப்போ ஓகே இப்போ கேக்குது நல்லா
ஆ ஓகே ஓகே சிஸ்டர் எங்க அதா இப்ப இங்க இங் நீங்க இருக்குற எடத்துல கொஞ்சோ டவர் கெடைக்காதா நானு ரூம்ல இருக்கே ரூம்ல கொஞ்சோ அவ்வளவா கெடைக்காது வெளில போனா கெடைக்கு
அதே வாய்ஸ் பிரேக் ஆச்சு உங்கள்து
அதுதா கொஞ்சோ கால் வேற வந்துச்சா நானு கால் வந்தாலு ம் கொஞ்சோ டவர் கெடைக்காது நா பண்ல இல்லா சிஸ்
ஓகே ஓகே
அங்க மா அங்க ஏ மாமியார் வீட்லனா கொஞ்சோ நல்லா டவர் கெடைக்கு ம் வில்லேஜ்ஜுன்றதுனால அங்கிருண்து கெடைக்கு ம்
நீங்க மட்டு இருக்கீங்களா வீட்ல இல்ல உங்க அம்மா
அம்மா அப்பா தங்கச்சி அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அப் பா வேலைக்கு போயிட்டு ஒரு ஒன்றரைக்கு தா வந்தாரு தங்கச்சி நானு தா இருக்கோ கொழந்தைய ஏ தங்கச்சி தா பாத்துக்குறா இப்போதைக்கு அவரு அவரு ஆக்சுவாலா இந்த மாரி இந்த வெர்க்தா பண்ணிட்டு இருக்கா இப்ப நா வந்துட்டா அது பண்ண மா
ம்கும் ம் ஆ
அங்க என்ன உங்க ஹஸ்பண்ட் கூட பொறந்தவுங்களா
ம் இதுக்கு முன்னாடி ஒர்க் போயிருந்தீங்களா இல்ல இப்பதா
இல்ல சிஸ் நா எனக்கு மேரேஜ் ஆயி ரெண்டு வருஷோ ஆவுது மேரேஜ் ஆயி ஒரு மாசத்துலயே கொழந்த வந்துருச்சு அதுக்கப்புறோ கொழந்த பொறந்து இப்போ வயசு ஆயிருக்கே இதுக்கப்புறோ நா எப்டி வுட்டு வேலைக்கு போக முடியு
ம்
ஒரு மூணு வயசு ரெண்ட்ர வயசுனா கூட பரவால்ல ரெண்டு வயசுக்கு மேலனா ஓஹோ
ஆமா ஆமா கரெட்டுதா கொழந்தைங்க இருந்தா கொழந்தைங்க பாத் த்துக்கடதே சரியா போயிடுது
அங்க வுட்டு போனாலு மனசு வராது அங்க இருக்காது கவனோ ஃபுல்லா இங்கதா இருக்கு வீட் டிலதா இருக்கு என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ இன்னைக்கி எங்க அம்மா இருந்தாலு நா விட்டுட்டு போவே தைரியமா அவங்களு வேலைக்கு போறாங்க அவங்களு இன்னொரு பொண்ண கர சேக்கணு ஆனாலா எனக்கு செய்ய வேண்டியதுலா இருக்க செய்யணு அப்டியெல்லாமேவே கஷ்டமா போயிட்டு இருக்கு
பாத்துக்கலா விடுங்க
ம் அவ்ளதா சிஸ் என்னோட சூழ்நிலை
நெக்ஸ்ட் என்ன
நீங்க என்ன வேலைக் போறப்ப ஐடியால்லா இருக்கீங்களா ஸ்கூல் சேத்துட்டு ரெண்டு பேரையு
போணுன்டு ஆச இருக்கு
என்னா படிச்சிருக்கீங்க
நா பி ஏ முடிச்சிருக்கே
பி ஏ வா
பி இ
வீட் அப்புற தா சிஸ் அப்ப நீங்க ஒர்க் பண்ணீங்ளா
இல்ல எதுவு ஒர்க் பண்ணல படிச்சு முடிச்சதுமே அப்டியே மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டே வந்ததுப்பா கொழந்தயத ஃபர்ஸ்ட்டு ஆச்சு அத பாத்துட்டு இது பண்ற த்துக்குள்ள இன்னொரு கொழந்த ஆயிச்சு இப்ப ரெண்டு கொழந்தைங்கள பாத்துக்குனு வீட்டுலதா இருக்கறே ஏதாச்சு போணுண்டு ஆச இருக்கு
ஆ சேரி சேரி சிஸ் ம்
பாருங்க என்ன பண்றாங்களோ உங்க ஹஸ்பன்ட் என்ன சொல்றாங்க தனியா போலான்றதுக்கு
அவருக்கு ஓகே தா சிஸ் ஆனா அவரு அவுங் ஊர்ல திருமணமா அந்த பிசில இத கண்டுக்க மாட்றாரு
ம் ஓ
ஹோட்டல்ல வாங்கினு வந்து தராரு சிஸ் இந்த ஒரு வாரமா எப்டி சிஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச் பண்ணீட்டு போலா அவரு வேலைக் போறாரு வாராரு கம்பெனில சாப்ட்டுறாரு செம டென்ஷன் அத்னால நானு கெளம்பி வண்டே
ம்
இவ் ஹோட்டல் சப்பாடே எவ்ளோ நாளைக்கு சாப்பிட்ருப்பீங்க
பண்ண மட்டிங்கோ வெள்ளிக்கெழம அதுமா போய் தங்க கூடாது ஹலோ